சொல்லுடா
என்னங்க பண்றீங்க
நா க்ளீனிங் பண்ணிட் இருக்கேன்டா அந்த கூண்டெல்லா
என்னா கூண்டு
கிளி கூண்டுடா
கிளி கூண்டா எப்ப கிளி வளத்தீங்க
வளத்தேண்டா ஒரு ஆறு மாசத்துக் முன்னாடி வளத்தே
ம் இப்ப என்ன ஆச்சி
பறந்து போய்ரிச்சி
ஆறு மாசத்துக்கு முன்னாடி வளத்த கூண்ட இப்பதா க்ளீன் பண்றீங்ளா
இப்போ மறுபடி வாங்க போறே சரி அதனால க்ளீன் பண்ணி வச்சிர்லாமே அப்டிங்கற்காக
ஆ ஆறு மாசத்துக்கு முன்னாடி வளர்த்துந்தே எனக்கு தெரில
டேய் நா ஒனக்கு வீடியோ கால்லா பண்ணி காமிச்சே இல்லடா
அப்டியா நியாபக இல்லியே எத்தன கிளி வாங்குனீங்க
ஃபஸ்ட்டு ஒரு கிளி போய் வாங்குனோ அதுக்கப்புறோ அது பறந்து போய்ரிச்சி அதுக்கப்புறோ மறுபடியு ரெண்டு கிளி வாங்குனோ அதுல ஒரு கிளி செத்து போச்சி இன்னொரு கிளிய நானே பறக்க விட்டுட்டே
ஏ இன்னோரு கிளி சாவக்கூடாதுனு பறக்க உட்டீங்ளா
இல்லடா அந்த பறக்க விட்ட கிளி வந்துட்டு அந்த பறக்க விட்ட கிளி வந்திட்டு ம் புடிக்கவே முடில அது கொத்திக்கிட்டே இருந்திச்சா சேரி அப்டின்ட்டு அத பறக்க விட்டுட்டே
ஓ சேரிங்க நா கிளி மட்டுதா வள திங்ளா இல்ல வேற எதாதா
கிளிக்கு முன்னாடி மீன் இருந்துச்சு
மீன் நானே வளத்து வந்தா
மீன் வந்து என்னாச்சினா ஊருக்கு வரும்போதெல்லா ஃபுட்டு போட முடியாம அது அப்டியே செத்துருது
ம் ஆமா இப்ப சம்மர் வெகேஷன் ஒரு மாசோ வந்து நிப்பீங்க ஆல்ரெடி ரெண்டு வாரோ இருந்தீங்ளா அப்பயே அது என்ன அத்து அப்டி வாங்கியிருந்தா இன்னேரத்துக்கு அதுவே செத்துட்டு இருக்கு ரெண்டு வாரோ ஃபுட்டு் போடாம இருந்தா
ஃபுட்டு உங்க மாமா போட சொல்லிட்டுதா வருது அவரு என்ன பண்றாருனே தெர்ல நா அங்க இருக்கற வரைக் கு அந்த மீன் நல்லாதா இருக்குது அவர் எப்டி ஃபுட்டு போட்றாரு தூக்கி அள்ளி போட்டுறாரா என்னன் தெரியில
சொல்லணு சொல்லணு இவ்வளதா ஃபுட்டு போடணு இத்தன மீனுக்கு இத்தன தா போடணுனு சொல்லி காமிக்கணு
மெஷர்மெண்ட் சொல்லி தா வரே ஆனாலு வந்து செத் ருது அப்டிங்றாரு
ம்
சேரி அதனால அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க மீன் வந்து வளர்க்க கூடாது மீன் செத் துச்சுன்னா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னாங்க சரி போய் எதுக்கு போய் வாங்கி வாங்கி அத கொன்னுட்டு அப்படின்னு டு மீன் வாங் றத விட்டுட்டு சரி கிளி அப்படின்னா நம்மூர் கிளில இது இப்போ அங்க ஆஸ்திரேலியால இருந்து வாங் அந்த அங்கிருந்து இம்போர்ட் ஆகுற கிளி
ஓ எவ்ளப்ப ரேட் அதிகமாக இருக்குமே எவ்ள
தௌசண்ட் ருபீஸ் கிளி அப்புறம் ஃபுட்டு ஹ எல்லாம் சே சேத்தி வந்துருச்சு டா கூண்டு எல்லாம் சே்த்தி வந்துருச்சு டூ தௌசண்ட் கிட்ட வந்துருச்சு
டூ தௌஸண்ட் கிட்டதானா நா ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்டிக்குமோன்னு நெனச்சேன் ஆஹ
இல்ல இல்ல அதான் இது தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க அப்புறம் மார்க்கெட்ல அடிச்சு பேசி எயிட் ஹண்ட்ரட் கிட்ட வா னோ அப்ரோ ஃபுட்டு ஒரு டூ ஃபிப்டி இருந்தது அது ரொம்ப குட்டிக் கிளி யா அதனால ஃபுட்டெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபாம்லேஷன் பண்ணி சிரிஞ்ல தான் வந்து குடுக்கணும்
ம் ம் ஓ
அ அப்புற சிரிஞ்சி அப்புறம் கூ
அப்ப சிரிஞ்சின்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக்கும் போதே வாங்கிட்டீங்களா
ஆமா ரொம்ப குட்டியா இருக்கும் மோதா வாங்கிச்சு
ம் நீங்க தான் ஃபீட் பண்ற மாதி இருந்துச்சு அதுக்கு
ஆமா நான் தான் ஃபீட் பண்ற மாதிரி இருந்துச்சு நல்லாதான் இருந்துச்சு அதுக்கு வெளியிலல்லாம் சரி வெளியில ஊருக்கேல்லாம் போற மாதிரி இருந்துச்சு அதுக்கு அதுவா தான எடுத்து சாப் ப்டாதுன்ட்டு அதுக்கு ஒரு தனியா ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்னும் வாங்கி வச்சிருந்தேன் சரின்னு எல்லா பக்கமும் எடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன்னா நல்லாதான் இருந்துச்சு வீட்டுலெல்லாம் பூட்டியல்லாம் வைக்க மாட்டே அதுவா தானா வந்துட்டு ஓபன்ல தான் இருக்கும் ஜாலிய விளையாடிட்டு இருக்கும் என்னாச்சுன்னு தெர்ல அப்ப தான் வந்து இருக்கிறேன் ரெக்க எல்லாம் முளைச்சிருக்கும் போல பறந்துக்கிட்டே இருந்துச்சு பெட்ரூமுக்கு கிச்சனுக்கெல்லாம் அப்படியே பறந்து பறந்துக்கிட்டே இருந்துச்சு நான் பாப்பன்னா ஃபுட்டு வந்து ஃபீட் பண்றக்காக எடுத்துட்டு வந்தேன்
ம்
அப்புறம் பாத்தா வெளியில போச்சு சரின்னு புடிச்சிட்டு வந்து உள்ள கொண்டு வந்து வச்ச வ சவ டோர லாக் பண்ணலடா மறுபடியும் பறந்துச்சு ஏண்டி இப்படி பறந்துகிட்டே இருக்க கீழே நி கவே மாட்டிக்கிறியே அப்படின்னு தா சொல்லி முடிச்ச பறந்து ஓடியாச்சு
உம் உம் ஏன் இப்படி மட்டும் உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்குது
தெரில ஆனா நல்லா இருந்துச்சு இவன் ஒரே அழுக பறந்து போனக்கப்றோ போச்சு என் டிக்கு போச்சு எ டிக்கு போச்சுன்னு அழுதுகிட்டே இருந்தா
ஓ டிக்குவா பதவிக்கி நேமு
ஆமா டிக்குன்னு வச்சுருந்தா அதுக்கப்றோ மறுப்டியு அதே மாதி ரி வந்து வாங்னு அது என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க வாங்னது சின்னது அஞ்சு மாசோ குருவிதா வந்து வாங்குனோ அவுங்க குடுத்தது வந்து மு ட்ட வைக்கிற மாரி பேரா வந்து குடுத்துட்டாங்க தென்னெழ அது எப்டி செத்துச்சுனே தெர்ல ஒன்னு ஃபீமேல் வந்துட்டு என்ட்ட நல்லாதா வெளையாடிட்டு இருந்தது அது குளிக்கல்லா வந்து எடுத்து வச்சுட்டு அ அதுக்கு ஃபுல்லா நல்லாவே வெளையாடு அது கூட வெளையாடிட்டு இருந்தே வெளில எடுப்பே வெளையாடு அப்றோ என்னாச்சுன் தெர்ல அப்ப தா வெளையாடி எ கூட வெளையாடிட்டு உள்ள கூண்ல விட்டே ஒரு அரமண்நேரோ தா இருக்கு எந்துரு ச்சு பா க்குறே கீழ படுத்திருந்ததா என்னடா இப்டி படுத்திருக்குது அப்டின் சொல்லிட்டு எடுத்து பாத் தா அப்டியே மூச்சே விட முடியாம அப்டியே படுத்துருச்சு
ம்
அந்த ஒரு பிளேஸுக்காக ஒரு கார்னர்ல தா அது ரெண்டுமே இருக்கு அந்த ஒரு பிளேஸுக்காக ரெண்டு சண்ட போட்டு ச்சுங்ளா என்னென் தெரில பாத்தா அந்த ஒரு குருவி க்கு மேல இன்னொரு குருவி ஏறி நின்னு கீழிக்கு மேல ஏறி நின்னு இருந்து அப்றோ அது அந்த சைடு தொரத்தி விட்டுட்டுதா இது எடுத்தே பாத்தா எனக்கே கஷ்டமா போச்சு
அய்யயோ
செரி எக்ஸாம்ல்லா முடியட்டு முடிச்சு ட்டு அதுக்கப்றோ வரம்போது வாய்ன்க்லா அப்டின்ட்டு இருந்ச்சு சேரி அதுக்குள்ளயே வந்து எக்ஸா எக்ஸாம்ல்லா முடுன்ச்சு வெக்கேஷ்னு முடிய போது இந்த நியூஸ்லயு நியூஸ்லன்னு ஒன்னாந்தேதி இல்லன்னா அந்த வீக்ல ஆரம்பிச்சிருவாங்கன் சொன்னாங்க செரி ஊருக்கு போறே வரம்போது அப்டியே வாங்கிட்டு வந்துர்லா இந்த டைம் வேற ஃபர்ஸ்ட் வந்து காக் டெயில் வாங்கிருந்தே இந்த டைம் சன் கண்ணூர் வாங்லா அப்டின் பிளான் போட்ருக்
சன்கண்ணூர்னோ அது எப்டி
பஞ்சவர்ண கிளி மார்ருக்கு கலர் கலரா இருக்கு அது
ஓ அது மாரியா நாங்க மீனு ஆ கலர் கலர் வாங்கி வுட்னு திரிஞ்சோ நீங்க வந்து பதவிய வாங்கி வச்சுட்டுக்குறீங்க சிகப்புங்க
அது விசிலெல்லா அடிக்குண்டா நல்லா பெட்டா இருக்குண்டா
அந்த மூக்கூட இப்டி வளஞ்சிருக்குமே அதுவா இல்ல
அதுல்ல இது காக்டெயில் வந்துட்டு நம்ம பாட்டு சொல்லி குடுத்தோன்னு வச்சுக்கோயே விசு இந்த விசில்லயே வந்து பாட்டு படிப் போ பாரே அது மாரிலா சொல்லி குடுத்தா அந்த காக்டேல் வந்து விசில் அடிச்சுட்டே நம்ம அந்த விசில்லையே வந்து பாட்டு பாடு அது
அப்ப பிரைஸ் இது அதிகமாக்குமே ரொம்ப அதிகமா
இல்லல்ல காக்டெய்ல் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளதா சன் கண்ணூர் தா கொஞ்ச ஜாஸ்தி
அதா அததா கேட்டே
இவுரு வந்து பாக்கெட் மணி தா வருதுல்ல இப்ப வெகேஷன்க்கு வந்துருந்தார்ல அனால எல்லார்கிட்டயு வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்றாரு அன்னால் போயிட்டு சேரி சன் கண்ணூரயு வாங்கிர்லாம் அப்டின் சொல்லி யோச்சு வச்சிருக்கோ பாப்போ
ஒ அதுவாது வாங்கி பத்திரமா வச்சுக்குவாங்க
வச்சிருப்போ வச்சிருப்போ விஷ் கொடுங்க நல்லா வச்சிரு இருப்பீங்க அதுக்கு எதுவு ஆகாதுன்னு
சேரிங்க
உங்க கிட்டதாங்க விஷ் குடுங்க
விஷதான குடுத்தரலா அங்க குடுத்தரலா
ம்
நீ என்ன பண்ற காலேஜ் எல்லா முடிஞ்ச்சா இல்ல எக்ஸாம் இன்னு இருக்கா
அது எக்ஸாம் இன்னு போய்ட்டே தாங்க இருக்குது
இன்னு எவ்வளோ எக்ஸாம் இருக்கு
ஒணு ரெண்டு மூணுக்கு
பிரிப்பர் ஆயாச்சா இல்ல இனிமேல் தா படிக்கணுமா
இல்ல பிரிப்பேர்ல ஆயாச்சு அதுக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல
பிளேஸ்மென்ட் எலா இருக்காடா பிளேஸ்மெண்ட்லா ஏதாச்சு வச்சாங்களா
இல்ல அப்பதான் என் காலேஜ்ல பிளேஸ் மெண்ட்லா எதுவு நாங்களல்லா போய் தேடிக்க வேண்டிதா
ம்
அது ஏதாவது பிகு பண்ணுக்குது அதது வந்து எங்கங்க ஏதாவது வேல ஏதாவ இருந்துச்சுன்னா அதல போட்டுடுவாங்க காலேஜுக்கு இருக்காது சோ அததுதா ப்ளேஸ்மென்ட் எதாவது இருந்துச்சுன்னா போட்டுருவாங்க இன்னா போய் இன்டர் அட்டன் பண்ணிட்டு சேந்துலா வந்தாங்க
சரி ஓகே ஓகேடா அடிஷனலா ஏதாச்சு லாங்குவேஜ் ஏதாச்சு படிச்சு வச்சுக்கோ அது யூஸா இருக்கு
அ படிக்கணுதா அதுதா எக்ஸாம் எலாம் முடியட்டு பொறுமயா படிச்சுக்கலாந்தா வெயிட் பண்ணுவே எக்ஸாம் முடிச்சுன்னா அது படிக்க ஸ்டார்ட் பண்ணிருவ
ம் ஏன்னா அது உனக்கு கொஞ்சோ அடிஷ்னல்லா பாப்பாங்க அது இருந்துச்சுன்னா எடுத்துக்குவாங்க உனக்கு புரியல
அதுதா எங்களுக்கு மெயினே அடிஷ்னாலாம் படிக்ககூடாது மெயினே எங்களுக்கு அதுதா சோ அது டீப்பா படிச்சனா போது
ம் சேரி சேரிடா ரெஸ்யூம் எல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கியா
அ ரெஸ்யூம்லா இருக்குது ஆல்ரெடி செகண்ட் இயர்ல பண்ணதுங்கது தேர்ட் இயர்ல பண்ணும்ங்கது இப்ப வேலைக்கு போகும்போது ரெடி பண்ணணு
சேரி ஓகேடா இது லாங்குவேஜ் படிக்கிறது அப்டி சும்மா ஆன்லைன்லய படிக்கிறியா இல்ல வெளில போயிட்டு ஏதாச்சு
இல்லல்ல அ ஆ ஆன்லைன்ல தா ஆன்லைன்லயும் நெறைய இது சிம்ஸ் இது கோர்ஸ் இருக்குல்ல சரி படிச்சுட்டு அப்போ இது பிளாட்ஃபாம்க்கு பிராக்டிஸ் பண்றதுக்கா இருக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு விட்டே அப்ப இன்டர்வ்யூ இன்டர்வியூ நெறைய இருக்குது ஆன்லைன்ல அப்ப இன்ஸ்டாகிராம் பேஜ்ல்லா நான் கேக்குது சோ அதெல்லா பாத்துக்கலாமே எதுக்கு வெளியில போகணு சொல்லிட்டு கம்முன ஆாயிட்டா
ஆனா டைம் வேஸ்ட் பண்ணாருதீங்கன்ன ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டட்டு அப்டின்னா இப்ப இன்டர்வியூ போகும்போது கேப்பாங்க ஏன் நீங்க இவ்வளோ மாச என்ன பண்ணீங்க அப்டின்னு சொல்லி கேப்பாங்க
ஓகேங்க
அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா ஷார்ட் பீரியட்ல இருந்தாலு டக் க்குன்னு படிச்சுட்டு இன்டர்வியூ போயிடு ம்
நீங்க ரெடியா நா அப்பம்மா பண்ற
சேரி ஓகேடா ஓகேடா பாரு
ம் சேரிங்க பாய்